கேக்குதுங்ளா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
எங்க ப்ரோ இது ஆ உங்ளுக்கு என்ன புடிக்கு
எனக்கா எந்த விஷ்யத்துல கேக்குறீங்க எந்த டைப்பு
என்ன டைப்னா மூவிஸ்
மூவிஸ்ஸு மூவிஸ் அவுளோக்கா பாக்க மாட்ட
அவ்ளாக்க பாக்க மாட்டீங்ளா வேற
அ இப்பதா புதுசா படம்பலா பாக்க ஆரமிச்சிருக்கே தமிழ் படமுளா தமிழ் படம் மட்டுல்ல எல்லா படமு
எல்லா படமு
எல்லா படமு
சேர் சேர் புரிஞ்சு போச்சு ப்ரோ அப்புறோ உங்ளுக்கு என்ன புடிக்கு ஆ இல்ல இல்ல அது புரிஞ்சு போச்சு
ஆ அ படமு
உங்ளுக்கு என்ன ப்ரோ வேற என்ன ப்ரோ புடிக்கு உங்ளுக்கு டிரைவிங் புடிக்குமா
ட்ரைவிங்க ட்ரைவிங் எனக்கு அவ்ளவுக்கு பிடிக்காது ஏனா இப்பதான் நான் ட்ரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கிட்டுருக்கேன்
கத்துக்கிட்டு இருக்கிறீங்களா
அதான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கன் நானு லைசன்ஸ் மட்டுந்த போடணு
நான் இப்பதாங்க எல் எல் ஆர் போட்டிருக்க
அப்படிங்களா நானும் இப்பதான் எல் எல் ஆர் போட்டிருக்கேன்
அ போட்டு ஓட்டிட்டு இருக்கறேன்
போட்டு ஒரு மூணு மாசம் ஆச்சு லைசன்ஸ் போட போரோன்ட்டு தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கேன் இங்க அவ்வளோதான்
உங்களுக்கு வேற என்ன வண்டி ஓட்ட புடிக்கும் வண்டிய எதுவுமே ஓட்ட பிடிக்காதா
ஆ நான் இத்தன் நாள் ஸ்கூட்டிதான் ஓட்டிட்டு இருந்தன் ஸ்கூட்டிக்கான லைசன்ஸ் மட்டும் தான் இருக்கு எண்ட
ஸ்கூட்டிகான லைசன்ஸ் மட்டும் தான் இருக்கா
ஆமா
செர் செரி ப்ரோ
இத்தன்னால
ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இத்த நாள்
டியோ வச்சிருந்தேன் இப்போ புதுசா கீர் வண்டி எதாச்சும் எடுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குதான் லைசன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு
என்ன மாதிரி வண்டி ப்ரோ டியூக்கு ஆரன் ஃபை அந்த மாதிரியா
இல்ல ப்ரோ அந்த எக்ஸ்பல்சனு ஒன்னு இருக்கும் ப்ரோ
ஆ எக்ஸ்பல்ஸ் ஆமா ஆமா
அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன்
ம் புதுசா இல்ல செகண்ட் ஹண்டா
புதுசு தான் ப்ரோ நான் காசு சேர்த்தி வச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஒரு ஒன்னு இருபது வரைக்கும் சேர்த்திருக்கோம்
ம்
ஃபுல்ல ரெடி கேஸே கொடுத்துட எடுத்தர்லான்னு பாக்குறேன் நான்
ரெடி கேஷ்சேவா அத வண்டி மொத்தம் எவ்வளோ வரும் ப்ரோ
ஆ எனக்கு அது கரட்டா தெரியல பாய் நான் இன்னும் எவ்வளவுன்னே யோசிக்கல நான் இத்த இத்தனாலு வெளியினத்துல்ல அப்படி வச்சுக்கோங்கு
உகும் நான் கேள்வி பட்டேன் என்ன மூணு கிட்ட வருரும் இருக்கிறேங்க ஒரு சில பேரு
மூணு வந்துருமா நா
ந ஒரு சில பேர் ரெண்டு இல்ல ஒரு சில பேர் ரெண்டு ரெண்டே காளுங்கிறாங்க எனக்கு அது புரியல ஆனா அதிகமா கேள்வி பட்டதுே ரெண்டு ரெண்டைகள் தான்
இது கேடிஎம் அட்வெஞ்சர் வந்து பாத்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்‌ அது மூன்ற லட்சம் சொன்னாங்க ஐயா நம்மளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது இதவாங்கி வி ஒன்னும் பண்ண போறத இல்ல அப்டின்னு நானும் விட்டுட்டேன்
அது இல்லாம அப்புறம் அது பிரச்சனை வாங்கிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு பாருங்க
அது வேற ஒரு இது இந்த ஹோண்டா நவீனனு இருக்கும் பாத்துருக்கீங்களா
ஹண்டா நவி
பைக் ஸ்கூட்டி தான் ஆனா பாக்க பைக் மாதிரியே இருக்கும்
ஆமா ஆமா அந்த பாதி பாதியா இருக்கும் ஆமா
ஆஹ
அந்த கேஜிஎஃப் படத்துல கூட ராக்கிய ஓட்டுவ அப்படியே
இ அது இல்ல இது வந்து கீரு வண்டி கிடையாது இது வந்து ஸ்கூட்டி மாதிரிய இருக்கும்
ஸ்கூட்டி மாதிரி இருக்கும் பைக்கு மாதிரி இருக்கும் கரெக்டா பாதி பாதி ம்
ஆ
ஆமா அத கேஜிப்புல ராக்கி பாய் ஓட்டுவாரு பாத்துருக்கிறே
நா இன்னு அது கேஜிப் படோ பாக்கலே
பாக்கலயா ஓகே ஓகே பாத்துருக்கே பாத்துருக்கே
ஆ அந்த இது வச்சிருந்தே பாத்தா அது இந்தியால பேன் பண்ணிட்டு டாங்க மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா
ம்
ஒரு சைடு மேல உடைஞ்சிட்டு நா அதுக்காக எவ்ளோ அழஞ்சிட்டு இருக்க தெரியு
ஆ ஹ வெச்சிருந்தீங்களா அது
ஆ அதா வச்சிருந்தே இப்பதா ஒரு இ அது வந்து இரண்டாயிரத் த்திபதினேழு என்னமோ வாங்குனது
ரெண்டாயிரத்தி பதினேழுலயா
ஆமா செகண்ட் ஹாண்ட்ல தா வாங்குனாங்க எங்கள் அம்மா வாங்குனாங்க
எவ்ளோ ப்ரோ
இ அப்போ வாங்குறப்ப நாற்பதாயிரம என்னமோதா இப்பயே புதுசு புதுசு வாங்கினாலே அறுபதாயிரோ தா
அவ்ளோ தானா
அவ்ளோதா
நா கூட வண்டி குளம் கீர் கிடையாதா
ஆஹா கீர் இல்ல கீர் இல்ல வெறு கிளச்சு கிளச்சி எதுமே கிடையாது ஸ்கூட்டி மாரி
ம்ம் ஸ்கூட்டி ம் ஆனா பா பைக்கு பா ஸ்கூட்டி பாதி பாதி பைக்கு ஸ்கூட்டி பாதி கலந்த மாதிரி இருக்கு வண்டி கொஞ்சோ சின்னதா இருக்கு தானே
ஆமா ஆமா ரொம்ப சின்னதா இருக்கு ஒரு பொம்ம வண்டி மாரி இருக்கு அதுதா எ பே ஆ கீர் எதுமே இல்ல
சேரி சேரி ஆன பேட்ரி வண்டில இருக்கா ப்ரோ
பேட்ரீங்களா
ஆ அது பேட்ரில இருக்குதா பேட்ரி வண்டிலா அதுல
இல்ல பா அந்த இதுல இல்ல அந்த மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்பயோ
ம் ம் என்ன பேன் பண்ட்டாங்களா அந்த வண்டிய
ஆ ஆமா ஆமா
ஏ எதுனால ப்ரோ
அது எதுனால எனக்கு தெரியலவ நா வந்து புதுசு எங்க அம்மா வச்சிருந்தாங்க
ம்
செரி நா வெளியே வந்ததுக்கப்பறோ புதுசு வச்சுகலாம்னு பாத்து புதுச கேட்கலான்னு பாக்கற அதல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்டிண்ட்டாங்க ஆனா அது நல்லா இருக்கு எனக்கு புடிக்கு ஆன
எனக்கு அந்த லுக்கு வேணா புடிக்கு எனக்கு
அந்த வண்டி
நா அந்த வண்டியில சின்ன பையன்ல பார்த்தது ப்ரோ நல்லா இருக்கு வண்டி லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கு
இப்ப அதா செகண்ட் ஹண்ட்ஸ்ல எங்காச்சு கிடைக்குமானு தேடிக்கிட்டு இருக்க ஓ எல் எக்ஸ் சொல்லி ஃப்ரண்ட் கிட்ட எல்லா சொல்லி அ இப்ப புதுசு வாங்கு னாலே வெறு நாற்பதாயிர ரூபாயோ முப்பதாயிர ரூபாதா புதுசே அவ்ளோதா வருது போல
அந்த வண்டி பேர் என்ன ப்ரோ ஹோண்டா நேவியா
ஆ நேவி என் ஏ வி ஒய்
என் ஏ வி ஒய் நேவி ஆ ஓகே ஓகே ப்ரோ
அது போட்டு பார பாருங்க பா பாக்குறக்கு நல்லா இருக்கு
ம்
மத்த படி வேற் எதுவு அவ்ளோக்கல்லா ஒர்த் இல்ல
எனக்கு ஏ ஃபஸ்ட்டு கீர் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புற பாத்துக்லான்ருக்கே இப்ப இது வாங்கற்தா இருந்தா ஆனா காஸ் சேத்து வெச்சுட்டுக்கே சேத்துர வரைக் சேத்துவோ
ம்
எப்புடுந்தாலு நா மூணு நாலு சேத்துருக்கே இன்ன ஒரு வருஷ ஆயிரு ஒரு வருஷ ரெண்டு வருஷ ஆயிரு
ஆமா கண்டிப்பா
அதுக்குள்ள வேற எதாச்சு வண்டி வந்துரு
கண்டிப்பா கண்டிப்பா
அது அது வரக்கு பாத்துட்டு வேற் எதாச்சு எடுக்லான் பாக்குறோ
எது கடைக் மாட்டேங்கிது
ஆய் நா இங்க காசு சேத்தி வெச்சிகிட்ருந்த ஃபஸ்ட்டே வண்டி வாங்லான் ஏ தம்பி எடுத்து அதுல வேற வண் ஏ தம் கார் எடுக் போறீங்ளா
கார கார் எடுக்க போறேன்னாவா இப்பதா எல் எல் ஆர் போட்ருக்குற
எது பைக்குக்கா காருக்குங்ளா
எல் எல் ஆர் வந்துட்டு இப்போ போட்டா எல்லா வண்யு ஓட்லா ஒன்னு பிரச்சன இல்ல இப்ப நா வந் சரி எல் எல் ஆர் வந்ட்து டூவீலர்க்கு தா ப்ரோ போட்ருக்க
அ
டூவீலர் ஓட்லா பட் ஆனா ட்ரைவிங் கூல்ல கார் ஓட்ட சொல்லி தந்த்ட்டுக்குறாங்க
அ
எடுத்துன்னா ஹெவியா எடுத்துர்லா லைசன்ஸ் அதுக்குதா ஹெவியா எடுத்தம்னா காரு ஓட்லாம்ல அதா
நீங்க காரு பைக்கு சேத்தி இருவதாயர்வா சொன்னாங்க அதனால வேணான்ட்ட நானு பைக்கு மட்டு போட்டுக்லான்
காரு பைக் சேத்தி இருவதாய்ரமா
ப ஆ
எந்த ஊர்ல போல காரு பைக் சேத்தி எவாரக் தறாங்க
கோயமுத்தூர்
கோயம்புத்தூர்லயா வண்டியேவா
வண்டி இல்ல லைசன்ஸ் எடுக்குறக்கு ட்ரைவிங் சொல்லி குடுப்பாங்கல்ல
ஓ லைசன்ஸ் எடுக்கவா நாங்களு காரு வண்டி தராங்ளோன்ருந்த
ஐய அத அது எவ தற போற
சேர் சேரி நா அதா ஒரு கார் ஒன்னு ஓட்ட கத்து ஓட்ட தெரியு லைசன்ஸுதா அந்த ட்ரைவிங் ஸ்கூல முழுசா முடிக் க்கின்ணுங்றாங்க இல்னா அது உங்க இஷ்டங்குறாங்க செரி எங்க அப்பா முழுசா முடிக்க சொல்ட்டாரு
அதனால முடிச்சுட்டு அதுக்கப்புற எடுத்துக்லா
அதா ஓட்டிட்ருக்குற
ஏ எனக்கு இந்த லைசன்ஸுக்கே எனக்கு வண்டி லைசன்ஸ் வாங்குறதே தள்ளி தள்ளி வக்கிறாய்ங்கங்க
ம் ம்
எனக்கு இப்போ போன மே மாசோ இருவதாந்தேதி என்னமோ எனக்கு வர சொன்னாங்க லைசன்ஸுக்கு
எதுக்கு ஃப்ரோ
லைசன்ஸு ட்ரைவிங் டெப்டு எட்டு போட்டு காம்ப்பாங்க
ஆமா ஆமா ஆமா
அப்போ வர சொன்னாங்க
வர இருவதா
ஆ மே மாசோ இருவது
மே இருவதா
அப்போ வர சொல்லி இருந்தாங்க நா முன்னாடி போய் ஒரு கால் பண்ணி கேட்டே டிரைவிங் கிளஸ்க்கு
ம்
ஏதோ ரைடுல்லா வரப்போகுதுன் மாத்தி வச்சிட்டாங்க அப்டினாங்க
ஓகே ஓகே
எனக்கு அதுக்கப்றோ டேட்டு இந்த இருவத்ரெண்டு இ முந்தா நேத்து குடுத்தாங்க
ம்
இப்ப கேட்டாலு அதுதா சொல்றாங்க
கரெக்டா ஒரு டேட் சொல்ல மாட்டேக்கிறாங்க
அத தா
எனக்கு வந்ட்டு ஒட்டுக்கா நீங்க வந்துருங்க என்ன ம டேட் என்ன குடுத்தாங்க அய்யோ அது என்னது அடுத்து என்ன ஜா ஜுலையா ஆ
ஆ
ஜூலை இருவெத்தெட்டு டூ முப்பதுக்குள்ள அந்த மாரி டேட் தா குடுத்தாங்க கன்பார்ம் பண்ட்டு சொல்றேன்னாங்க ஜூன் இருவத்தெட்டு முப்பதுக்குள்ள
அ
கன்பார்ம் பண்ணி சொல்ட்டாங்கன்னா போ வேண்டியதா
இங்க எ கூட படிச்ச ஒருத்த காருக்கு இது மாதிரிதா போட்டிருந்தா
ம்
அவனுக்கு லைசன்ஸுக்கே ரெண்டு மாசோ தள்ளி தள்ளி வச்சாய்ங்க எட்டு போடுறதுக்கு
ரெண்டு மாசோ தள்ளி வச்சாங்ளா
ஆ ஒரு ஒன்ர மாசத்துக்கிட்ட
ம்யி நாகா
நாங்க எக்ஸாம்லா முடிஞ்சு போறப்ப லைசன்ஸ் இருக்கு போட போறேன்னா
ம்
அங்க காலேஜே திருப்பி ஓபன் ஆயிருச்சு அதுக்கப்புறந்தா போயிட்டு வந்தா
ஆ ஆமா இங்க எனக் காலேஜ் ஓப்பன் ஃப்ரோ அதா பிரச்சன
படிக்கிறீங்ளா
இல்ல இல்ல லீவ் வுட்டுருக்குறாங்க நா அதுலதா இருக்றே காலேஜ் செகண்ட் இயரு
சோ ஓகே ஒகே ஒகே
அதா படிச்சுட் இருக்றே எதாவது பிராக்டிகல் வந்துருக்கு பிராக்டிக்கல் வந்திருக்றனால லீவ் வுட்ருக்குறாங்க
பிராக்டிகல் எக்ஸாமா
ம் இல்ல எங்கம் வேற ஏதோ பிராக்டிக்கல் வேற ஏதோ பேட்சுக்கு எங்ளுக்கு லீவ் வுட்டுருக்காங் சம்பந்தமே இல்லாம எதுக்குன் தெர்ல
ஏ லீவ் வுட்டா எங்கள சந்தோசோ பட வேண்டிய தா
சந்தோஷமா இருக்க வேண்டிய தா அதனால தா வந்ட்டே சேரி ஊரு சுத்துறதுதா இனி வேலன்ட்டு வேற என்ன பண்றது சேரி வண்டி இருக்கு எல் எல் லார் இருக்கு போட்டு எடுத்து சுத்திட்டு இருக்கறே போர் அடிக்காம சுத்திருக்கன்
நானு இங்க லைசன்ஸ் இல்லாம டெலிவரி கூட டெலிவரி வேல கூட பாக்க முட்ல
டெலிவரி வேல நா தா ரேப்பிடோ போலான்ட்டு இருந்த
ஆ
அனா லைசென்ஸ் வேணுங்கறாங்க அதான் பிரச்சன புரோ‌ இப்போ
எனக்கும் அதா பயம் நானு ஃப்ரெண்டோட இதுல ஓட்டிக்கிட்டுருந்த
ம்
அதுக்கப்புறம் பாத்தா அவன் அவனும் ஓட்ட ஆரம்ச்சுட்டான் அவனும் வேல இல்லாம வெளிய வந்ட்டான்
ம்
அவனும் ஓட்ட ஆரம்ச்சுட்டான் நானும் ஓட்டுற முடியாதுன்ட்டு சோ லைசன்ஸ் போட்டு தனியா பாத்துக்கலானு விட்டுடேன்
ம்
லைசன்ஸு தா தள்ளி தள்ளி போட்டுட்டுருக்காயிங்க
லைசன்ஸ்க்கு தா பிரச்சன இப்போ
ஆ
இப்ப ஒரே நிம்ஷம் இருங்க கூப்பறேன்
ஆ ஓகே
ஒரே நிம்ஷம் வரே